ஆ கேக்குது நீங்க எப்டி இருக்கிங்க
நா நல்லாருக்கேங்க நீங்க
நல்லாருக்கே என்ன வண்ணிட்ருக்கிங்க
சும்மாதாங்க உக்காந்துருக்கே
அப்டிங்ளா
நீங்க என்ன பண்றீங்க
ஆஹ் என்னோட கல்லூரியில வந்துட்டு எனக்கு உயிரியல் வந்துட்டு படிக்க சொல்லிருக்காங்க
அப்றே
பதினொன்னாம் வகுப்புல உயிரியல் எடுக்கல அதனால என்ன உயிரியல் நீங்க படிங்க உங்களுக்கு இனியு கல்லூரி தொறக்குறதுக்கு ஐந்து மாத மாதங்கள் இருக்குல
உம்
அதுனால உயிரியல் படிங்க அப்டினு சொல்லிருக்காங்க
அதுனால
உயிரியல் வந்துட்டு பத்தி டாபிக்ஸ் மட்டு தெரிஞ்சு வச்சுட்ருக்கேங்க
உயிரியல் வந்து புத்தகங்கள் குடுப்பாங்ளா
இல்ல இல்ல புக் எது குடுக்கலங்க ஆஹ் இது தொலைபேசியின் மூலமா ஒரு சர்டிபிகேட்டோட சான்றிதழோட எனக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் அனுப்பி விட்டாங்க
ஆ சேரிங்க
ஆஹ் அது வந்துட்டு படிக்க சொல்லிருக்காக என்ன
படிங்க படிங்க அறிவு வளருங்க
ஆமா ஆமா அறிவு வளரணு அப்டிங்கறதுக்காக தலைப்புகள் மட்டு தெரிஞ்சு வச்சுக்கலான்டுருக்கேங்க ஏன்னா கல்லூரில இத பத்தி படிச்சவுங்கதா நெறைய பேர் இரு ப்பாங்களாமா அவுங்க முன்னாடி நா போய் ஒரு மக்கா இருக்க கூடாது ஒண்ணுமே தெரியாது ஒரு பெண்ணா இருக்க கூடாது அப்டிங்கறதுக்காக ஒரு தலைப்புகள் மட்டு என்னென்னனு தெரிஞ்சு வச்சுட்ருக்கேங்க
ஆஹ் அது அதாங்க படிங்க
ஆமாங்க சாப்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டேங்க நீங்க
சாப்ட்டே மேம்
என்ன சாப்ட்டீங்க
நா வந்துட்டு தோச சாப்ட்டேங்க
சேரிங்க
நீங்க
நா வந்து எப்பி சாப்ட்டேங்க
இட்லி சாப்டீங்ளா இட்லி கொணக் இட்லிகு வந்து ஒங்ளுக் சாம்பார் வச்சா புடிக்குமா இல்ல தேங்கா சட்னி மொளகா சட்னி வச்சா புடிக்குமா
மொளகா சட்னி சாம்பார் புடிக்குங்க
ஏங்கா சட்னி புடிக்காதாங்க ஏங்க
தேங்கா சட்னி வெள்ளையா இருக்குலங்க
ஓ வெள்ளையா இருக்கனால ஒங்ளுக்கு புடிக்காது ஒங்ளுக்கு சிவப்பு நிறம் தா புடிக்குமா
ஆமாங்க
சேரிங்க சேரிங்க நல்லதுதா
உங்க வீட்ல
எங்க வீட்ல எங்க வீட்ல இருந்துட்டு எல்லாத்துக்கு தேங்காய் சட்னி தாங்க புடிக்கு
அப்டிங்ளா
ஆமாங்க தேங்கா சட்னி எப்டி அரைக்குதுன்னு சொல்றிங்களா கொஞ்ஜோ
ஆஹ் தேங்காய் துரிக்கோங்க
ஆஹ்
இ இ ஒரு இதுல போட்டுக்கோங்க அரை அரைப்படுற பாத்திரத்துலும் போட்டுக்கோங்க
ஆஹ்
அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுட்டு கடலை பருப்பு போட்டுக்கோங்க
ஆஹ் உம்
அதுக்கப்புறம் பச்சை மொளகா போட்டுக்கோங்க
ஆஹ்
இப்ப தேவையான அளவு
ஆஹ்
போட்டு அரைச்சருங்க
அரைச்சுடுங்க அவ்வளோதான்
தால்டா தாலிபுக்கு என்ன கதுகாப்பு சொல்லு கடு கடுகு கற அப்பு பொரிஞ்சோனே உள்ள ஊத்தி கலக்கிடுங்க
ஆஹ்
சாப்ட்டீங்கன்னா ஒரு பத்து மணி நேரத்துக்கு நல்லா தூக்கம் வரு தூங்கிடுங்க
ஏங்க தேங்காய் சடனி சாப்பிட்டா தூக்க வருது
தேங்காய் சட்னியில வந்து மூளை இல்லையாங்கங்க
அப்டிங்களா ஒரு வேள காரச்சட்டினில மூளை இருக்கோ
ஆமாங்க அது எரிஞ்சிட்டே இருக்குமாங்க வாயெல்லாம் நம்ம சுறுசுறுப்பா ஓடிட்டே இருப்போம்
சுறுசுறுப்பா தண்ணிர் தேடக ஓடிட்டே இருப்போம்
ஆஹ் ஆமாமா
ஆமா உங்களுக்கு தோசை பு டிக்குமா இட்லி புடிக்குமா
தோசை தாங்க புடிக்கும்
தோசை தான் புடிக்கும் ஆஹ் ஏங்க உங்களுக்கு இட்லி பிடிக்காது
சொல்லியே ஒருத்தங்க வராத வராதேன்னு தலையை குனுஞ்சு கீழே குத்து ட்டிட்டே இருந்தாலும் புசுன்னு வந்து நிக்கணுமாங்க மேல
ஆமா
ஆமா அது
ஏங்கிட் என்ன பேசிறீங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்ளோ?
ஆஹ் அமாங்க தூக்கத்ல வாய் பேச வரமாட் கே வி மான்
தூக்கத்ல வாய் ஒங்களுக்கு என்னங்க பத்து மணி ஆனோன்னே தூக்கோ வந்ருமா?
ஜாஸ்திங்ளா, உங்கள மாரி ஏ வீட்ல தூங்கிட் டுலா இருக்க முடியாதுங்க
ஓ என்னை இப்ப நீங்க குத்தி காட்றீங்க நா தூங்கிட்ருக்கேன்னு
ஆமாங்க இன்னிக்கி மத்தியானோ கொஞ்சோ எல்லாத்துக்கு போய் சோறு போட்டு குடுத்துட்டு சோறு குண்டானதா கதவு வச்சிட்டாங்க
உம்
விட்டு வற என் தோழி கோட ஆஹ் இரு சக்கர வாகனத்துல போய் கீழ உழுந்து டோங்க
ஒங்களுக்கு இதுவே வேலையா போச்சுங்க
ஆங் உமாங்க அ மழ வேற வந்துருச்சிங்ளா
அ
என் டிரெஸ் வேற அழுக்காய்ட்ச்சுங்ளா அடியெல்லா எதுவு படலங்க பெருசா ம் டிரெஸ்ஸு அழுக் க்காஙக தாங்க வருத்தமாருக்கு
சேரி விடுங்க அது தொவச்சா போய்ரு
அ ஆமாங்க
இன்னிக்கி நா இரு சக்கர வாகனத்த வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர அஞ்சு நிமிஷத்ல வந்துட்டேங்க நானு ரொம்ப டிராபிக்கா என்ன ஒரு எடங்க? ஒரே கூட்டமா இருந்துச்சு இல் வீட்டுக்கு வா இன்னிக்கி ஏழு மணிக்கி வர சொன்னாங்க
ஆஹ்
ஏ எட்டு மணி ஆயிட்ச்சி நா கெளம்பறக்கே அங்கருந்து எட்டு மணி ஆயிட்ச்சு
ஓ அப்டியாங்க
அரை மணி நேரம் ம் இது டிராவல் இருக்குங்க ஆனா நா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பூந்து பூந்து ரொம்போ ஸ்பீடா பாலோ மேலல்லா ஏறீ வந்துட்டங்க நா
நீங்கியா பாருங்க இந்த உலகத்தல இருக்க குடாதுங்கே
அது வந்துட்டூ ஏனா வீட்டுக் வந்து எங்க அம்மா அப்புறம் என்ன வெளியே விட மாட்டாங்கங்க நாளிக்கு வெளியே போனும்
ஆமாங்க
அதனாலே கொஞ்சொம் ரொம்பொ வேகமா வந்துட்டே
ஆஹ் சேர் சேரி
ஆனா ஒரு மாரி வேகத்துலதாங்க ஒரு நல்ல ஒரு வண்டி ஓட்டுற ஒரு ஆளா நானே என்ன நெனச்சு கொஞ்சொ பெருமெ பட்றேங்கெ
அப்படிங்களாங்க நானு வண்டி ஓட்ட கத்துக்கணூங்க
கத்துக்கோங்க அது வன் தூ முதல்ல வந்துட் ரொம்போ ஒர் மாரி கஷ்டமாருக்கு ஒரு மாரி அவமானமாருக்கு எல்லாரு ரோட்ல போறாங்க நம்ம ஓட்டு பத்தி சிரிப்பாங்க அப்டியெல்லாருக்குங்க என்னையே பாத்து நிறய பேர் சிரிச்சிருக்க காங்கே அஹ் திட்திருக்காங்க அப்டியல்லா நடந்திருக்கே
உங்களுக்கூ கால் எட்டாதனால தெ சிரிச்சுருப் பாங்கங்க எனக் கால் நல்லாவே எட்டும்
உங்களுக் காலு எட்டு எனக்கு எட்டுங்கே அந்த வண்டில பிரச்னெ இல்லெ கால்லா எட்டுங்க அனா ஒரு பேலன்ஸ் கெடக்காது நம்மளால ஸ்ரைட்டா போ முடியாது நடுலலா பூந்து போயிருவோ நேத்து கூட கொஞ்சொ லேட்டாயிடுச்சு வேகமா போனோ டிங்னொன்னு கார்ணத்துக்காக ஒரு காருக்கு முன்னாடி ஓவர் டேக் எடுத்தேன் ஆப்போசிட்லந்து ஒருத்தர் வந்து என்ன திட்டாரம்பிச்ட்டாரூ
உம் பேஸ்வா பேச கூட வார்பெறா பேஸ் கூடாதாணெ
பேசக் குடாத வார்த்தைகள் எதுவு நா பேஸ்லங்கெ
சேரிங்கெ
ஆஹ்
உம்
என்னைய திட்டிடாருங்க அவரூ
திட்டிடாருங்களா நேத்து என்ன எங்களுக்கள்ள சண்டயே நடந்துச்சுங்க என் தோழியு வாயடங்கலைங்க சண்டைக்கு போயி டாங்க
ஆஹ் சண்டெக்குலா போலங்கெ நா பெசாமே சிரிச்சிட்டே எப்டியோ வண்டி எடுத்துட்டு வன்ட்டேங்கெ ஏனா நான்தா தப்பா போனே
அப்படிங் நாங்கோ அப்படிதாங்க போனோ வரப் போக கூடாது ரோட்ல போனாங்களா ஒரு மனிதர்கள் செல்ல வேண்டிய வருல மாத்தி போய்ட் ட்டோங்க
உம்
அப்றோ மாத்தி மாத்தி திட்டிட்டு எந்திரிச்சு வன்டாங்க
அப்டிங்ளாங்க சேரி விடுங்க ஆஹ் இதுவரைக்கு வண்டியில போய் கீழ விழுந்ததே இல்லங்க
ஓக்
ஆமாங்க ஒரே ஒரு தடவ ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி ஆஹ் வண்டிய வந்துட்டு மேட்டுக்கு மேல அதாது வீட்டுல இருந்து உள்ள ஏத்தி நிருத்துவாங்ககல்ல அது கொஞ்ஜோ மேடா இருக்கு இல்லங்க
ஆமாங்க
அந்த அந்த மேட்ல ஏத்தும் போது ஒரு கொஞ்ஜோ பேலன்ஸ் இல்லாம அப்டியே கீழ விழுந்துடோங்க
ஐயயோ அடிபட்ருச்சாங்க
கால்ல வந்துட்டு நல்ல ஒரு காயம் அவ்ளோ நல்ல காயம்லா இல்லங்க அலை சொரகள்
சேரி சேரி பாத்துப் போங்க
ஆமாங்க அதுக்கப்றமா நா அவ்ளோ விழுக மாட்டேங்க சல்லு புள்ளுன்னு பொயிட்டு வந்துருவேங்க
உம் சேரிங்க
ஆனா இது வந்துட்டு மின்சார வாகனம்ங்க
ஆமாங்க
அதனால ஒரு ஒரு அளவு தாங்க வேகமா போகுது அதுக்கு மேல போக மாட்டிங்து எனக்கு அந்த வேகம் பற்றாக்குறையா இருக்கு அந்த மாரி சிறகு அடிக்கணுனு தோணுதுங்க
சிறகுலா அடிக்க வேண்டா
சேரிங்க நீங்க சொல் சொல்லிட்டீங்க இல்லைங்க சேரிங்க
நா ஒங்கிட்ட ஒன்னு கேக்குறாங்க
சொல்லுங்க
உதடு குச்சி போடுவீங்களா
உதடு குச்சியா அப்டின்னா
ஆங்கிலத்துல யோசிச்சு பாருங்க
ஆஹ் உதடு குச்சி கண்டிப்பா போடுவேங்க நானு எனக்கு அது ரொம்ப புடிக்கு
புடிக்குங்ளா
அங்க இப்ப கூட போட்டுட்டு வந்தே இப்ப கூட நா வெளிய பொயிட்டு வந்து முகம் கழுவவே இல்ல உதடு குச்சி போட்டு அப்டியே இருக்குங்க
என் என்ன நீ எதா யூஸ்புற போடுவீங்க
நா வந்து நல்ல ஒரு ஆஹ் இது சிவப்பு நிறம் தாங்க போடுவே
அப்படிங்ளா
இந்த சிவப்பு நிறம் என்றால் ரொம்ப புடிக்கு
சேரி சேரிமா
நீங்க என்ன நிறம் போடுவீங்க
எனக்கு நா உங்க தோழி போடுவாங்கல்ல அதுதாங்க போடுவ
அப்படிங்களாங்க ஒரே நிமிஷோ இருங்க எங்க அம்மா கூப்பிடறாங்க
ஆ சேரிங்க